ஹலோ
ஆஹ் என்னடி பண்ணிட்ருக்கே
ஏய் இப்பதா வேல முடிச்சே உ்க்கான்டு இருக்க இப்பதா ஹ
ஓ‌ சேச் சேரி வேலயல்ல முடிஞ்சிருச்சா
முடிஞ்சு உனக்கு முடிஞ்ச்சா
ஆஹ் நா அப்பவே முடிச்சுட்டேன் சரி சும்மா உட்காந்துட்டு இருந்தேனா
ஆஹ்ப்ப
உம் சரி அப்தா என்ன பண்ற எது பண்றேன்னு கூப்பலான்னு கூப்டே
அப்டியா சரி சரி எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாம் நல்லா இருக்காங்க அங்க வீட்டு்ல எல்லா நல்லா இருக் கங்களா
எல்லா நல்லா இருக்காங்க
ஓ சரி சரி நம்ம ந லாண்டு பாக்க போலாமா நீ வரியா நம்மஸ் ஆ இது பண்ணலான்னு சொன்னல
ஆமா ஆமா
லாண்டு வாங்கி இது பண்ணலாம்னு சொன்னல அது பாத்துட்டு வந்த சரி நீயும் வந்தா நம்ம ரெண்டு பேர் போய் பார்த்துட்டு வரலா
செரி செரி
ஆஹ் அதா சரி ஃப்ரீயா என்ன ஏதுன்னு கூப்டேன்
உம் சரி ஈவினிங்கா போலாமா
ஈவி்னிங் போலாங்
ஆமாய் இப்ப மத்தியானம்னா எல்லாம் சமையல் செய்யணும் கொஞ்ச
ஆஹ்
சரியல்லா சாப்பிட வச்சு பஜ்ஜி பண்ணிட்டு
ஆஹ்
ஈவினிங்னா கொஞ்ச ஃப்ரீயா இருக்கும்
ஓ சேர் சேரி அப்போ
பாத்துட்டு வரலா
அந்த லேண்ட் நா பார்த்துட்டு வந்த அன்னைக்கு
ஆஹ்
எல்லாம் நல்லா இருக்கு நாங்க கொஞ்சம் பேர் நல்லா இல்லைனாக்கா அதுல போட்ட ஒண்ணுமே எடுக்க முடியாத வெள்ளாம கொஞ்சம் கம்மியா வரும் அப்படிங்கறாங்க
அப்படியா
ஆமா நீ அண்ணா தெரிஞ்சா இருந்தா அண்ணாவ கொஞ்சம் போய் ஃப்ரீயா இருந்தா அண்ணாவ பாக்க சொல்லிட்டு வறியா
ஆஹ் சரி நா சொல்றே
அ நா வருமா வராதா என்ன ஏதுன்னா அண்ணாக்கானா தெரியும்ல
அதா தெரியும்
ஆஹ் அப்போ பாத்துட்டு வர சொல்லு
ஆஹ் சரி நம்ம ஃபர்ஸ்ட் போய் பாத்துட்டு வரலாம் எப்படி இருக்கு இடம் ஓகேவானு
ஆஹ் நான் அன்னைக்கு போய் அவ்ங்க சொன் சொன்னாங் கன் பாத்துட்டு வந்தாரு மார்ஜின் தா எட இருக்கு
ஓவவ்வோ செரி செரி
ஆஹ் நல்லா இருக்கு எதாவ்து போட்டாலு ரோட்டு முன்னாடியே வண்டி வச்சு கேரட் எதாவ்து போட்டாலு பீன்ஸ் அதெல்லா போட்டாலு எடுத்துற்லா வ தூரன்ட்டு இல்ல
ஆமா ஆஹ்
பக்கத்லதா இருக்கு ஆனா கொஞ்ச பேரு சொல்றாங்க நல்லா இருக்குனு கொஞ்சம் பேரு சொல்றாங்க அங்க அவ்ளோக்கு வராதுங்கறாங்க
அப்டி அப்பப்போ பாத்தாதா தெரியு
து நம்ம யாரு சொல்றது கேக்கணு அப்டின்னு ஒரு கன்ஃபியுசாவே இருக்கா
அஹ் ஆஹ்
அதா சரி என்ன பண்லா சரி அதா ஒனக்கு ஃபோன் பண்லா அதா நா போய் பாத்துட்டு வர்லாமா இல்லனா அண்ணா ஃப்ரீயா இருந்தா
ஆஹ் செரி அண்ணாவ கேட்டு பாக்றே அவர் ஃப்ரீயா இருந்தா இன்னைக்கு ஈவ்னிங் நம்ம கூடவே வந்துர்ட்டு போய் நம்மலா போய் பாத்துட்டு வர்லா
ஆஹ் செரி செரி அப்போ
ப்டின்னாருனா அப்ப எப்ப ஃப்ரீயா பாத்துட்டு நா சொல்றே
ஆஹ் சேர் சேரி ஆமா நீயே பாக்க சொ சொல்லு அண்ணாவ வேற எங்கேயாது பாக்க சொல்லு
ஆஹ் செரி
ரெண்டு ஏக்கர் இருக்கிற மாதி பாக்லா
ஆஹ் இது இப்ப எவ்ளோ இருக்கு
இது ஒன்றதா இருக்குங்குறாங்க ஆனா நல்லா இருக்கு ரோட் மார்ஜினு கொஞ்ச பேரு நல்லா இருக்குங்கறா இல்ல அது கன்ஃபியூஸா இருக்கு நம்மளுக்கு
உம்
ஆஹ் செரி ஒரு ரெண்டு ஏக்கர் இருந்தா கொஞ்சோ நெல்லியா இது பண்லா இப்ப எல்லாமே ஆர்கானிக் தா வேணு அப்டிங்கிறாங்ளா
ஆமா ஆமா
ஆஹ் அப்போ நம்ம ரெண்டு ஏக்கர் இருந்தா கொஞ்சோ ஆஹ் கொஞ்சோ ஆர்கானிக் இதெல்லா போட்டு இதுன்னா கொஞ்ச கம்மியானாலு நம் பண்ணிக்கிலால்ல
ஆஹ் பண்லா ஒன்னு பிரச்சன இல்ல அதனால் இல்லனாலு இங்கே பக்கத்துல எங்யாவ்து இருக்கானு கேட்டு பாக்கு வெசாரிச்சு பாக்குறே அஹ் நா கேட்டு பாக்க சொல்றே
ஆஹ் செரி அப்போ அங்க பக்கத்துல இருந்தாலு கேட்டுப் பாக்க சொல்லு
அஹ்ம் இதென்ன ரொம்ப தூரமா போணுமா கொஞ்ச கிட்டியாவே இருக்கா
ஏக்கா நம்ம எடத்துலருந் ந்து நம்ம வீட்லருந்து ஒரு அரக் கிலோமீட்டர் போகணு
அர கிலோமீட்ரா
ஆமா கொஞ்சோ ஒரு ஆஸ் ம் ஆஹ் ஆஹ் அர கிலோ மீட்டர் தான் நெனைக்கிறே அப்டிதா சொன்னாங்க நா நைட் டைம் பொண்ல இப்போ நல்லா தெரியல இன்னோரு ஒரு தோட் பவு ஒரு அதுக்கு ஒன் ஆர் இருக்காம அது கீல
ஆஹ் ஹ
நம்பளுக்கு தண்ணி வசதி நல்லா இருக்குனா பாக்குணு தண்ணி இருக்குணு நம்மளுக்கு மெயினா
ஆமா மெய்ன் தண்ணி வேணு
ஆஹ் தண்ணி வேணு அப்டி அங்க தண்ணி வர்லனாலு ரோட் மாற்ச்னா இருந்தா நாமளே வீட்டு்ல இந்த போர்ல இருந்து தண்ணி எடுத்துட் போய் அங்க ஊத்துற மாதிரி இருக்குனு ஆமா ஏன்னா இப்போ தண்ணி கொஞ்சோ கம்மியா டுச்சுன்னா வெயில் காலத்துல அப்ப நம்ம தண்ணி எடுத்துட் போய் ஊத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப நம்ம வண்டின்னா ரோட் மார்ஜினா இருந்தா எடுத்துட்டு போய் ஊத்துலால் ல அ அ ஆஹ் அந்த மாதி ஏய்த் இதர் இருக்குற மாதி பாக்குனு அது கொஞ்சோ காஸ்லியானா பரவாயில்ல நம்ம வாங்கிக்லா
ஆஹ் செரி
ஆஹ் ஆ செரி எல்லா இப்ப ஆர்கானிக்க காய்கறி எல்லா ஆர்கானிக்கா கேக்றனால நம்முளுக்கு கொஞ்சோ ப்ராஃபிட் வரும்னு நெனைக்கிற எல்லா போக
ஆமா நம்ம ரெண்டு பேர் போதுமா இல்ல வேற யாராவது ஃப்ரெண்டு வரன்னாங்ளா
இல்ல யாருமே இல்ல நா அன்னைக்கு சொன்ன நா தா நம்ம ரெண்டு பேரு தா போதும்ங்கற ம மறுபடியு அவங்கள எல்லா சேர்த்திட்டு அதுக்கப்ரோ க காசு குடுக்க பிரச்சன தார பிரச்சன ஆயிட்டான்னா கஷ்டோ ல
ஆமா ஆமா அத்தா அதா சரி இல்ல வேற நானும் வரேன்னு சொன்னாங்ளா அப்டின்னு கேட்டதுகு
ருமே சொல்லல யாரு எல்லா ஸ் கேட்கும் போது எங எதுக்கிடி உங்ளுக்கு இது தேவையில்லாத வேல செய்றீங்க சும்மா வீட்டுல உட்கார வேண்டியது தனேங்கறாங்க
அதத்தா கிட்டே நம்ம பண்ணலா உம்
ஆஹ் நம்ம ஏதாவது பண்ணா நம்ம ஏதாவது பண்ணலா சும்மா இருக்கோல
அத அத ஆமா
ஆஹ் சரி அன்னைக்கு நீ சொல்லும் போது நீ சரினியா சரி அதா பாத்துக்கலா அப்படனு
சரி சரி சரி பாாரக்கலா ஒரு டைம் போய் பா தெ இடம்ல எப்படின்னு பார்த்தா
ஆஹ்
அஹ் நா பாத்துட்டு அப்ரோ அண்ணா கிட்ட கேக் சொல்றே ஃப்ரீயா இருந்தாலு அண்ணா வரட்டு நம்ம கூட இல்லனாலு நா பாத்துட்டு வந்ட்டு அண்ணாகிட்ட சொன்னா அவரு எப்டின் எல்லா சொல்லுவாரு அவருக்கு கொஞ்சம் தெரியு இல்ல இத பத்தி எல்லா
ஓ செரி அப்ப அண்ணாவ வேற எங்காயாது இருந்தாலு பாக்க சொல்லு
ஆஹான் பாக்குல
ஆஹ் செரி இந்த அப் இப்ப இப்போ லேண்ட் இதுன்னா நம்ம ப லேண்ட்டு வாங்கறதுக்கு இப்ப பத்தரோ எது என்னென்ன பண்ணணும்ன்னா அண்ணாவ அந்த ஃபார்ம் எல்லா எப்டி என்ன எதுன்னு பண்ண சொல்லு அண்ணாவ
ஆஹ் ஃபர்ஸ்ட்டு எடம் பாக்கலா நம்ம பாாரத்து எது ஓகே பாத்துட்டு
ஆஹ்
கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்றோ இந்த ப்ராசஸ் எல்லா பண்ணலா
ஆஹ்
ஆஹ் ஒரே இது ஒரே எடமே வேண்டா இன்னு ரெண்டு மூணு எட பாக்கலா இப்பவே இப்பவே ஒர் இதோ சொல்லிட்டு அப்றோ ஏதாவ்து ப்ரச்சனைன்னா கஷ்டமாயிர ஒரு ரெண்டு மூணு எடோ இருக்கான்னு பாத்து பாத்துட்டு அப்றோ நம்ளுக் கரெக்டா செட் ஆகுதுன்னு பாத்துட்டு அதுல பண்லா
உம் செரி அப்போ ஆஹ்
ட்டு வேர் இன்னோரு நல் எட கெடச்சாலு பரவாலல்ல
ஆஹா
க்லா ஒரு ஒரே எடத்தையே வர் கன்ஃபார்ம் பண்ண வேண்டா
ஆஹ்
ரெண்டு மூணு எடம் பாத்துட்டு
ஆஹ்
அப்றொ எது ஓக்கே நம்ளுக்கு எது செட் ஆகு எந்த எடொ ஓகேன் பாத்துட்டு
ஆஹ்
ஆஹ் அப்றோ ப்ராசஸ்ஸெல்லா பாத்துக்லா
ஓ செரி அப்
உம் நா அதெல்லா அனக் தெரியு அங்க தெரிஞ்சவங்ளு கொஞ்ச பேரு இருக்காங்க.
அ ஒ செரி
ஆஹ் அவுங்க கிட்டை கேட்டா அவ்ங்ளே பண்ணி குடுத்துருவாங்க நம்ளுக்கு
ஓ சேரி ஆஹ் அப்போ சேரி ஆஹ்
ஆஹ் அப்றோ என்னான் பாத்து ப இது பண்லா
ஆஹ் சேரி. அப்போ நாளைக்கு நீ ஈவ்னிங் போல கூப்டு எத்தன மணிக்கினு
ஆஹ் அத் நீ ஃப்ரீயா தா இருப்பியா?
நா ஃப்ரீயாதா இருக்கே அண்ணா உங்க அ நாளைக்கு வேலயா வேல இல்லயான்னு பாத்துட்டு நீ எனக் கூப்டு நாளைக்கி நீ இன்னைக் நைட்டே கூப்புடு
ஆஹ் நா நைட்டே சொல்ற
அஹ் அப்போனா நா காலைல சீக்ரோ வேலல்லா முடிக்க முடியு
ஆஹா சர் சரி
நா அப்பத்தா முன்ச்சு பசங்கெல்லா இருக்காங்க. முடிச்சு அத்த மாமா எல்லாருக்கும் மதியானோ சேத்து சம்ச்சு வெச்சுட்டா ஏன்னா நால்மா லேண்பாக்க போகும்மோது லேட் ஆயிர்ச்சினா கஷ்டோல்ல ஆஹ் ஆஹ் அது மதியான இன்னு சமைக்கிற்துக்கு அத்த இவங்கள வச்சு பாத்து வே வேல செய்துக் கஷ்டமா இருக்கு
ஆஹ்
அப்போ இதுன்னு சொல்லிட்டேன்னா அப்போ காலையில நேரத்துல இருந்துச்சு மதியானோ சேர்த்து சம்ச்சிட்டு நம்மொ பதினோரு மணி அந்த மாதி‌ போலா
ஆஹ் சரி அப்பவா நானும் எல்லாத்தையும் முடிச்சிட்றே
ஆஹ்
ஆஹ் முடிச்சுட்டு அப்றோ கூப்புட்ற
ஆஹ் செரி நாளைக்கு அண்ணாக்கும் லீவு தான்னு நெனைக்கிறேன் கேட்டுப் பாக்குறே இல்ல வேல இருந்து வேற இன்னும் வேலை சொல்லியிருந்தாங்க இவுங்க அம்மா போமா போனா போவாருன்னு நெனைக்கிறேன் இல்லன்னா ‌வரேன் அப்டினாரு
செரி செரி
இல்லன்னா நான் வரே உங்க கூட அப்டின் சொன்னாரு நா போல்ப் நீங்க ரெண்டு பேர் தானே பண்றீங்க அப்ப நீங்க தான் போய் பாக்கணு அப்டி சொல்லிட்ருந்தாரா ஆஹ் நான் செரி ஒரு இது கு அப்டின்னா சரி வரே அப்டினாரு இப்போ சப்போஸ் வேலருந்தா பொயிடுவாரு
சரி நீங்தனாலு நீ ஏ வீட்டுக் குவந்துரு நீயே எங்க வீட்டுக்கு வந்துரு நம்ம இப்புடி போயிர் ட்லா அண்ணன் நம்ம வண்டில போயிக்குலா
ஆ ச்சயிஸ் தெரி அப்போ அ
கூடவாங்க
அ
நீ எங்க வீட்டுக் வந்துரு நம்ம வண்டில போய்ட்டு
அ
கா இல்ல வேற எதோ பக்கத்துல எங்யாவ்து இருக்கான் பாத்தர் ஃபுல்லா பாத்துட்டு ஈவ்னிங்‌ வந்தரு க்லா
ஓ சரி அப்
ஆ இன்னிக் ஈவ்னிங் நம்ம ஃப்ரீயார்ந்தா பா நா கூப்பற்ற போலா அவ்டி இல்லானி நாளிக் கால் லீல்ல வா மு எல்லாமே முடுச்சுட்டு வேல முடுச்சிட்டு
அ
ஆ அப்று போலா
ஆ ஆ சேய் பேப்போ அப்ப நீ எனக்கு பா ஈவ்னிங் கூப்
ஆ செரி நா ஈவினிங் கூப் படுற
ஆ செரி அப்போ நா வெக்கட்மா அ செர் ஆ